ஹலோ கேக்குதா பர்ணி
ஹலோ கேக்குதா ம் கேக்கு
ஆ கேக்குது ஒச் ஆ கேக்குது‌ கேக்குது
ன்ன பண்றீங்க சமையல்லா முடி ஞ்ச்சா
ஆ முடிஞ்சங்க ஹலோ ஹலோ
நீ இப்பதா என்ன சமைச்சிங்க
இல்ல இந்த கருவாட் டு கொழம்பு ஆ கேக்குது
ம் கனா
ஹலோ கேக் இங்க கருவாட்டு கொழம்பு கேஸ்
அப்படம்
அவுச்ச முட்ட அப்பளம்
இன்னது
அவுச்ச முட்ட அப்பளம் ஆமா அங்க
இங்க தேங்கா சோறு
ஒ ம்
முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் கொழம்பு
பார்றா ம் அப்புறம் அது வந்தமே ஒரு தடவ நீங்கதா ஒரு தடவ கூட வரல மேடமு
ம் அதே வந்தமே அப்பயே சாம்பாரச்ச சாம்பார வச்சு ஊத்துணு சொல்ல வறியா
இ ஏ அது என்ன நல்ல தானோ வச்சிருந்த ஏய் பஸ்ட் அத வந்தமே நீங்க தா ஒருதடவ கூட வரலங்கிற ஏ சாம்பார் வைக்கிறது என்ன கொஞ்ச நெஞ்ச வேலயா அதுக்கு பருப்பு வேகப்போடணு என்னது
இருந்தாலும் சாம்பாரும் பிரியாணி ஒண்ணாயிரமா
ஆ அதுக்கென்ன செய்யறது அப்பற சாம்பார் சாப்பாடு இல்லையா என்ன
சாப்பாட் இரு இருந்தாலு அ கல்யாண வீட்ல சாம்பார் வெச்சி ஊத்துனா நல்லாவா இருக்கு பிரியாணி போடுவாங்கன்னு எதிர்பார்த்துதா
சாப்பான வந்து பட்டுனு செஞ் அது கல்யாண வீட்ல எதிர்பாக்காத செய்வோ ஃப்ரெண்ட சாப்பாடு கெடச்சொ
இவ சாப்பாடு போட்றதே பெருசு அப்டின் பாப்பியா தம்பிக்கு இப்ப பரவால்லையா ஒடம்பு ம்
ஆ பரவாயில்ல பமி
செரி செரி பாத்துக்க மாத்தர மறந்தராம குடுத்துரு
ஆ சேட்ட கொஞ்சொ பரவாயில்ல தா இருப்பா ம் எங்க அப்பா எல்ல நீ போன் பண்ணி கேட்டுக் செரி பாட்டல்ல தண்ணி இருக்கு பாட்டில் கழுவிக்கினு வரனோ
வெளியே இருந்த வெளியே வந்து பேசுற சவுண்ட தா அதிகம கேக்குது
சம சமயல் வேல முடிஞ் அப்ப
கழுவிட்ட சமைக்கும் போதே ஆ கேக் இருக்கற
அ கேக்குது
பாத்தரமுமே சமைக்க போய் கழுவிட்டே இந்த ரெண்டு மூணு கெடக்கு அ த கழுவி போட்டுகிட்டு இருக்கே
அப்படியா செ செ
அங்க எல்லா வேலையு முடுஞ்ச்சா
ஆ இங்க எல்லா வேலையு முடிஞ்ச்சு இன்னிக்கி மாமியார் சமையல்
ம் செரிங்க ஏ என்ன திடிர்னுட்டு எதுவு ஸ்பெஷலா என்ன இன்னைக்கு
இல்லல்ல ஒரு ஸ்பெஷலு இல்ல எப்ப பாத்தாலு பருப்பு சட்னி பருப்பு கத்திரிக்காவே ஓடிக்கிட்டுக்குல அதனால
ஆ வர
ஆ ஓக்கே அரசி
ஹலோ
ம் க்குதா
கேக்குதா
நீங்க பேசுற சவுண்டு பேக் ரவுண் சவுண்டு அதிக கேக்கு மேடம்
இப்ப என்ன செஞ்சிட்டே இருக்கீங்க
ம் என்ன மேடம் இப்ப தா வேல முடிஞ்சிருச்சுன் சொன்னீங்க
பாத்தர வீடு கூட்ற வேல
அப்படியா
வந்ததா
ம் டாக்ட்ரு என்ன சொன்னாங்க
அ எது கல்யாணோ இப்ப தா சாப்ட இது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கா எட்டு கிலோ தா
எட்டு கிலோவா
ம் எட்டு எட்டு புள்ளி ஒன்பதா
ட்டுந்தா சத்து டானிக்கு அந்த மாரி ஏதாச்சு கேட்டு இல்ல வெயிட்டா தான இருந்தான்றே கொஞ்சோ
அப்டிதா இருந்தா அத சொல்றதுக்கா
ஆம்மா
அதுல இதாயிடுச்சு அதுல போயிருச்சு வெயி ஃபுல்லா இதாயிச்சு அதா சொன்னேல்ல காச்சல் தொடர்ந்து அடிச்சிச்சுன் சொன்ன ல்ல போயி பாத்தம்
ம் ம்
பத்து கிலோ இருந்தா சேரி பத்து கிலோ இருக்கா அதா என்னன் தெரில எந்த பாக்குறவங்களா என்ன சாப்பாடே குடுக்குரது இல்லையா அப்பிடினு பண்ணி எல்லா எங்கள கேக்குராங்க
நீ இங்க அதுக்கு மேல இத பாத்துட்டு இ இப்டி இருக்கா இப்படி இப்டி இருக்கா இப்டி இருக்கானு வீட்டுல உள்ளதுக்கல்லா நோக்குது க நம்மள நம்மளு முடிஞ்ச அளவு குடுக்கத்தா செய்யிறோ அதானே
என்ன செய்யணு சத்தான குடுக்குர கரி மீன்லா குடுக்க தா செய்யினு சிக்கன்லா குடுக்குர
ம் ஆலியா என்ன பண்ணுது
இருக்கு ஆ ஆ
ம் ம்
என் மாமியார் வீட்டுக்கு
ம் போயிருக்கேன்னு சொல்லிச்சு ம் இல்லடி
தெரியு
மெசேஜ் பண்ணிச்சு நா ஈவின் வந்து பண்றேனு அதுக்கப்புறோ ஆளைங்கானோ பெரையுங்கானோ
கேக்குதா
ம்
எங்க காண்
சண்டே மேச்சா
ஆடி போட்டு ஓடைங்க எல்லாத்தையு
ஆமா ஒ அது உங்க உள்ள வரைக்கு கேக்குது ஒடைக்கிற சவுண்டு
ம்
போட்டு ஒடைக்கிர சத்தோ
புரியல
போட்டு ஒடைக்கிலேயே
அப்டினு கேக்குது டப்பு டும்மு போட்டு ஒடைக்கிற இந்த மாரி
கீழ கீழ
ம்
பாப்பா என்ன பண்றா
பாப்பா ஸ்கூல் போயிட்டா கேக்குதா
ஆ கேக்குது
ஸ்கூல் போய் வந்த உடனே தீட்டான் தீட்டிட்டு தூங்க போடணும் ஆள
ஆ செர்
செரி இந்த நா அடிக்கிற நார்மல்ல
அ செரி செரி கூப்டாச்சி